ஹலோ
அ அண்ணே சொல்லுங்க அண்ணே
ஐயா வணக்கங்க ஐயா தலாபழம் பண்டிங்களா
ஆமாண்ணா ஆமாண்ணா பலாபழம் மண்டிதா சொல்லுங்கண்ண சொல்லுங்கண்ண
என்னங்க எப்டி இருக்கிங்க நல்லா இருக்கிங்களா
நல்லா இருக்க நல்லா இருக்கான சொல்லுங்கண பலாபழ வேணுங்களா
ஆமா ஆமாங்க
அப்டிங்கள ஓகே
அது அது வந்து வெளியூர் அனுப்புற மாரி
ஓகேட ஓகேட ஓகேட அதெல்லாம் அனுப்பிக்கல நம்ம எல்லாதுக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோ நமக்கு அப்டி இந்தியா ல எல்லா எடத்லையும் இல்ல இப்ப போ வந்து வெளி வெளி சைடு இருந்து போதுகுங்களா ம மாட்ட மட்டன்னு வருது ஆமாங்க பண்ணிகே ஒன்னு ம்
ம் ம் அதாவது என்னனா இப்பே ரொம்ப தூரத்துக்கு அனுப்புறோ வைங்களா
ஆ ஓகோணா
அன்னக்கி அருத்து அன்னைக்கே நம்ம கொடுத்தாதா வந்து அது வீண் ஆகாம நேறா போயிருமா
அதன அதன நம காயா பரிச்சிக்கல இப்ப ஒண்ணுன அதெல்லா ஒண்ணு பெரச்சனல்ல உங்களுக்கு எவ்ள வேணும்
ம் ம்
என்னனைக்கு வெற்றது வேனு சொண்ணீங்கன்னா அன்னைக்கு வந்து நாலு நாள் கழிச்சு வென்றான் நாலு நாள் பழுக்குரக் காய்ய இன்னைக்கு நாங்க குட்த்துட்டோம் இல்ல பத்து நாள் கழிச்சு பழுக்கணுன அதுக்கேத் புலகை சுட்டு வெச்சுருவே நம்ம இங்க சுட்டு வெச்சத கிட்ட‌ தட்ட அப்பா தாத்தா காலத்தில இருந்து இதுதான் பண்றோம் அதனால பாதக் காய பாத்த ஒடனே மரத்துல இருக்கும் போதே பாத்தாலே நாங்க சொல்ருவோம் இது இன்னைக்கு பழுக்கணு இந்த காய் இந்த காய் இருக்கும் இது நல்ல காயி இரு தண்ணிக்காயி மாவு காய் அப்டின்னு அத நல்ல சொல்ல அட ப கண்ணால பாத்தே கண்டு புடிச்சிடுவோம் ஓகேங்களா
பரவாயில்யேங்க எப்டி மோந்து பாத்து கண்டுபிடிப்பீங்களா
மோந்து கிட்டியே போவ வேன்டாங்கயா எட்ட இருந்து பாத்த அந்த முள்ள வச்சே கன்டு கண்டுபிடிச்சிரலா
எதை வெச்சீங்க
ஓ முள்ளு முள்ளு
ஆ ஆ
அது முள்ளூ அது அது அது முள்ள வச்சே கண்டுபிடிச்சிடலா அது எப்டி இருக்குன்னு ஓகே
பரவாயில்லயே அவ்ளோ பெரிய தில்லாலங்கடி ஆயிட்டுருக்க
தில்லாலங்கடி இல்லங்க தொழில் அந்த தொழில்
ம் ம்
அதனாலதா அ எவ்ளோ வேணும் நீங்க நீங்க
நமக்கு ஒரு பெருசா ஒரு அஞ்சு பழம் அஞ்சு காய் வேணுங்க
இல்லங்க ஆயிரத்தி ஆயிரத்தி
ஒரு ஒரு காய் என்ன ரேட்டுங்க வருது
அஞ்சு காயிங்களா இல்லயே அது காய வச்சுதா நம்ம ரேட் இப்ப நம்மகிட்ட வந்து காய் வந்து வந்து கீழே
ம் ம்
ட்டு அஞ்சு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ் லோ பத்து கிலோ வெயிட் இருவது கிலோ வெயிட் உள்ள காயங்தா வருது உங்களுக்கு சின்னதா இல்ல பெரிய காயா வேனுமா நீங்க சொன்னீங்கன்னா அது ஏத்த போலதா வெல கிலோ கணக்கு வெளிலலாம் கிலோ கனக்கு கிலோ கணக்கு வெட்டி வைக்கியது தா கிலோ கணக்குல விப்பாங்க நம்ம வந்து அப்டியே பாத்து பண்ணுவோம் உங்களுக்கு சொல்லுங்க சின்ன காயா வேணுமா
இல்லங்க அதாது கிலோ கணக்குல போட்டாலும் வந்து எப் பிடி இருந்தாலும் பிரச்சன இல்லங்க காசு பற்றி ஒன்றும் பிரச்சன இல்ல நம்மளுக்கு பொருளு நல்லா தரமா இருக்கணும்
ன ஒண்ணு சொல்ல எந்த காய்னா பலாக்காயில பால் வந்துரு ஒக்கேங்களா சின்ன காய்ல பால் கம்மியா வரும் ஓகேங்களா பெரிய காய்ல பால் அதிகமா வந்துரு
அப்டி திரும்புங்க ஆ ஆ
சின் சின்ன காய்னா பால் கம்மியா வந்துரு
ஆ
எது நல்லா இருக்கும்னா பால் கொஞ்சம் அதி அதிகம்
அப்ப காய்க்கு ஏத்த மாரி பால் அதானுங்க
இல்ல நா என்ன சொல்ல வந்தன்னா பால் கம்மி ஆகுதோ அனா சொ சொளையும் கம்மியாகும் இப்ப நம்ம பால் பால் வடிது எ அப்டி பாத்து சின்ன காயா வாங்குன்னா சொளை கம்மியாருக்கு
ம் ஏன்னா துணி கினி எதனா வச்சோனா ஒன்னும் வடியாது இல்ல ஏங்க இந்த காம்ப நறுக்கிட்டு ஏன்னா துணியை வச்சு சுத்துட்டா எதுவும் வராதுல சொல்லுங்க ஹலோ நா ஏன்னா இங்க வந்து அப்டிதா பண்ணுவாங்க காம்ப நறுக்கிட்டு துணி வச்சு ஒரு சுத்து சுத்திட்டாங்கன்னா வந்து வராது அது எடஞ்சலு இருக்காது
நீங்க காம்ப நறுக்கிட்டிங்கனா அதுக்கு அடுத்து காய் பிரயோஜனம் இல்லாம போயிடும் அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது காய் அழுகி
காம்ப மொட்டையா வெட்ட சொல்ல லைட்டா மொனைல மட்டு வெட்டிருவோ
அந்த காம்பு காயி பாலு அந்த விக்க வேணா நம்ம கொலைய பத்தி பத்தி பேசுறே
அ அ அப்டி சொல்லுங்க
உங்களுக்கு நல்ல சொலையானா எடுத்து குடுத்துர்ற ஓகேங்களா இன்னு ஒரு அஞ்சு நிமிஷந்தா அஞ்சு நிமிசத்துல கொஞ்சொ வெளிய போனு அஞ்சு நிமிசம் முடிஞ்சிருச்சுனா நல்லா இருக்குங்க ஐயா ஆ ஓகேங்கயா இப்ப எங்க போகணு உங்குளுக்கு எந்த ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர்னா எந்த ஸ்டேட்டுக்கு போணு
சும்மா‌ வந்து சண்டிகருக்கு போனுங்க
சண்டிகருக்கு போணுமா சண்டிகரா சத்தீஷ்கரா தெளிவா சொல்லுங்க
என்ன எல அது என்னவோ தெர்லேங்க சண்டிகர் தாங்க
ஆ ஓகே ஓகே ஓகே சண்டிகர்னா ஓகே டெல்லிக்கிட்ட இருக்கு ஓகேங்கய்யா போய்க்கலா போய்க்கலா இப்ப டிரான்ஸ்போர்ட்டு இப்ப நம்மளுக்கு எப்பன்னா நம்ம வண்டி லோடு வண்டி எல்லா ஸ்டேட்டும் போயிட்ருக்கு அதுலயே எடுத்துட்டு போய் நீங்க சொல்ற எடத்துல போ போட்றலாமா இல்ல நீங்க தனியா எடுத் கிரிங்களா ஏன்னா இப்ப நீங்க தனியா எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகொ செலவு ஜாஸ்தி அ இல்ல நீங்க நீங்க சைட்டா போம்போது அப்டியே குடுத்துடுறீங்களா உங்க போக வேண்டிய வேல இருக்கா இல்ல நாங்க நம்ம வண்டிய வச்சு ச்சி லோடு எறக்கி வுட்ருலாமா
ம் நம்மளுக்கு அந்த சைட்ல்லா வேல இல்லைங்க நாம்பளே இந்த கொரியர்ல போட்டுவுர்லா அப்டின் தா பாத்தது
வேணாங்க வேணாங்க கொரியர்ல அனுப்புனீங்கன்னு வைங்கள இப்ப நம்ம வண்டி நைட் லோடு போது போச்சுன்னா இப்ப அங்கன்னா ரெண்டு நாள் ஆவு ஓகேங்களா ரெண்டு நாள்ள போய் குடுத்துருவோ நீங்க மத் மத்த இதுல போட்டீங்கன்னு வைங்களே அவன் நாலு நாள் வச்சி அங்க போய்யி அங்க போய் வெயிட் இப்ப நீ கஸ்டமர் டெலிவரி பண்றதுக்குள்ள பழம் வீனா போய் அழுவி போய்டு இது இதெல்லா நடந்த சம்பவொ
ம் ம்
ஓகேங்களா அதனால நம்மளே அனுப்பி வுட்ரலா நீங்க வந்து சைஸ் ஸு மட்டு இப்ப உங்களுக்கு ஓகே அஞ்சு கிலோல போட்ரலாமா அஞ்சு காயி ஓகேங்கயா ஓகேங்கயா ஓகே போட்றலா அஞ்சு கிலோல அஞ்சு காயி ஆ ஓகேங்க இப்போ உங்க அ எப்டி சொல்றது எதாவ்து கேளுங்க உங்களுக்கு எதாவ்து சந்தேகொ இருந்தா கேட்ருங்க அப்பறோ வந்துட்டு பழொ வாங்கினதுக்கு அடுத்து நல்லால்ல அப்டிப்டினு ஏன்னா
இன்ன இல்லங்க நீங்க வியாபாரி நம்ப வந்து இது அதனால வந்து சந்தேகல்லா ஒண்ணு கெடையாதுங்க
அ இல்ல சந்தேங்க இல்லைங்கயா எப்டி சொல்றது எதாவ்து கேளுங்கய்யா
அதே மாதிரி இந்த இந்த பழம்லா சொல்றாங்களே அது என்னது பேங்ளூறு பலா பழம் சொல்றாங்களே அதெல்லா இருக்குதுங்களா
ஐய்யா நா திரும்பியு சொல்றே பழா பழனா அது பண்ருட்டிதா புரிஞ்சுதுங்களா அது ஒலகத்துக்கே தெரிஞ்ச விஷயொ பேங்களூர்ல இருந்து எப்டி எப்படி பேங்ளூர்லந்து பலா பழம் வந்துச்சி சொல்லுங்க பாப்போ
இல்லைங்க அந்த பலாப்பழம் நல்லா இருக்கூ அப்டின்னு சொன்னாங்க
இல்லல்ல பண்ரூட்டிலருந்து எடுத்துட்டு போட்ட கொட்ட தா அங்க மொளச்சி அத தோப்பாக்கிட்டானுங்க ஓகேங்களா பழொ பழொ அவந்தா வெட்டுவா ஆனா வெத போட்டது நாம ஓகேங்களா அதனால என்னமோ பேங்களூர் பழொ பேங்களூர் பழொ அட நீங்க வேணா அத எடுத்து நீங்க நீங்க வேனா அத எடுத்து பாருங்க ஹைப்ரேட்டு நாவப்பழம் வெள்ளரிக்காலா எப்டி ஹைப்ரேட் வந்துச்சு அதுபோல பலாபழொ ஹைப்ரேட்டு இப்ப நம்ம பலாப்பழ இனிக்கு ஆனா அது வந்து சாப்ட்டா உடம்புல சுகர் வை கண்டட் நம்மளுக்கு எதுவு ஆவாது ஓகேங்ளா ஆனா அந்த பழம் ஃபுல்லா சாப் அப்டினா உடம்புல உள்ள சுக சக்கர லெவல் அதிகமாய்டு அப்போ அவ்ளோதா நம்ம கத முடிஞ்சிரு உலகத்துக்கே தெரியுங்கய்யா இப்ப நம்ம நம்ம பண்ருட்டி தா பலாபழனா பண்ருட்டி தா பண்ருட்டி அடிச்சிக்க எதுமே இல்ல ஏனா பண்ருட்டியில உள்ள மண்ணுக்கு பண்ருட்டில உள்ள காலநிலைக்கு பண்ருட்டில கெடக்கிற தண்ணிக்கு தா அந்த டேஸ்ட் கெடைக்கு பலா பழத்தோட டேஸ்ட்டு பண்ருட்டி அத சுத்தி உள்ள இடங்கள் நெய்வேலி அது போல இடங்கள்ல தா நல்ல
இப்ப பலா பழொ வந்து தமிழ் தமிழ்நாட்டோட பழோன்றீங்க
ஆமங்கய்யா ஆமங்கய்யா வெளிலல்லா எங்கேயுமே கெடக்காது நா தா சொல்றனே இந்தியா ஃபுல்லா
தமிழ்நாட்டோட இப்பொ இது இல்லேங்ளே
அதுக்கு நாங்க என்னயா பண்றது அதனாலதா நாங்க மல்லாட்ட வியாபார பண்ணல பாத்தீங்ளா அதனாலதா மல்லாட்ட வேணான்ட்டோ நாங்க பலாப்பழ தா நாங்க பலாப்பழ தா பண்ணுவோ வெளி ஸ்டேட்லா அனுப்பிட்ருக்கோ இப்போ வெளி வெளி நாட்டுக்கெல்லா போயிட்ருக்கு கா ஷிப்புல
உம்ம உம் உம்
இப்ப இந்த சீசன் சீசன் டைம்ல ஐயா இது வரக்கி மட்டு நா வந்து முப்பத்து த்தி நாலு டன்னு அனுப்பி உட்ருக்கே டன்னு முப்பத்தி நாலு டன்னு பலா பழோ இந்தக்க அதேதா முப்பத்தி நாலாயிரொ கிலோ அப்ப பாத்துகங்க ஓகேங்களா மு முப்பத்தி நாலு டன்னு அனுப்பிவுட்டுருக்க இந்த இந்த மார்ச்சு ஏப்ரல் இந்த மூணு மாசத்துல நம்ம கிட்ட எல்லா வந்து இது இதனால வாங்கிட்
அப்ப டன்னு கணக்காலா அனுப்பறதா இருந்தா உங்களால அனுப்ப முடியுங்ளா
அதெல்லா அனுப்பலாங்கய்யா எல்லா ஒண்ணில்லையா காசுதா நீங்க அதுக்கான பழத்துக்கான காசு தர்னு ஆனா இன்னொன்னு நீங்க அஞ்சு பழொ பத்து பழொன்னா நா இன்னக்கே அப்டி வெட்டி போட்ருவே லாரி ஏத்தி அனுப்பி உட்ருவே இங்க டன்னு கணக்கு ல வேனுனா முன்னாடியே சொல்லனு எனக்கு ஒரு பத்து நாளாச்சு டைம் கொடுக்கனு ஏன்னா காய் வாட்ட எப்புருக்குன்னு தெர்ல
டன்னு வந்ருங்ளா
ஆ ஆல்ரெடி மரத்துல காய் தொங்குதுல்லங்க அப்ப பத்து நாள் அ அது பேருத்துரு இப்ப இப்ப இருக்கிற காய கால் டன்னு அர டன்னு வந்துரு ஒரு டன்னுன்றது அப்டியெ பத்து நாள் போனா கொஞ்ச இப்ப கொஞ்ச லைட்டா எப்டி சொல்றது பாதி காய்லர்க்கு பாதி முத்துன ஸ்டேஜ்ல பத்து நாள் வுட்டா ஃபுல்லா எல்லா முழு அளவுக்கு இதாயிடு ஓகேங்கய்யா அதா ஓகே நீங்க எதுக்கு நீங்க போன்லயே பேசிட்ருக்கீங்க நீங்க நேர்ல வந்து பாத்துட்டீங்கன்னு வைங்களே நம்ம அத என்ன ஏதுன்னு பேசிக்கலா ஆனா இன்னோ ஒண்ணு அதா பணொ அனுப்பிட்றதுக்கு முன்னாடி மொத்த காசு மொத்தமா குடுத்துரனுங்கய்யா
சாப்டயானா சேரிங்க சேரிங்க புரியுது புரியுதுங்க புரியுதுங்க
நீங்க நேர்ல வாங்க ஆ பழத்த பாருங்க பழத்த பாத்துட்டு து உங்களுக்கு நீங்க வாங்குனீங்க மொதல்ல வந்து சாப்ட்டு பாருங்க மொதல்ல ஒரு சொலய சாப்ட்டு பாத்தா தா உங்களுக் நீங்க எந்த கேள்வியுமே கேக்க மாட்டீங்க அப்டியே தோள்ல வச்சு தூக்கிட்டு போய்டுவீங்க அப்டி பாகுபலி போல யாரு இவ யாரு இவ பழத்த பழத்த தூக்கி வந்தானே பாட்றது பாட விடுங்க சர் பழத்த தூக்கி வந்தானே அப்டினு எல்லா பாட்டு போடுவாங்க அது போல தூக்கிட்டு போயிடுவீங்க ஓகேங்ளா ஓகேங்கயா ஓகே
அதாங்க நாளைக்கு காலைல என்னோட உரைய முடிச்சுக்கிறங்க நாளைக் காலைை நா கடைக்கு வ மண்டிக்கு வரே வந்து ஒரு பலாப்பழோ சாப்புறே டேஸ்ட் நல்லா இருந்ச்சுன்னா மாச மாசோ உங்கிட்டே நா பலா பழோ எடுத்துக்கிறே
மாச மாசோலா குடுக்க முடியாதுங்யா சீசன் இந்த மாசத்தோட முடியுது மாச மாசோ கஷ்டந்தா இல்ல இந்த மாசத்தோட சீசன் மு முடியுது அடுத்த மாசோ கெடைக்கு அதுக்கு அடுத்த மாசல்லா நீங்க பலாப்பழோ இல்ல பலாப்பழ கொட்டைய வேணா பதப்படுத்தி த ஊறுகா செஞ்சு வச்சுகீங்க ஓகேங்ளா அத டெய்லியு சாப்டுங்க திரும்பியு அடுத்த வருச தெர்ல ஆ செரிங்க ஐயா நீங்க வாங்க நா இங்க நா இங்க வந்து தொழுதூருக்கு ஒரு பத்து லோடு அனுப்பிவுட்னு நீங்க பாத்துக்கங்கயா ஓகேங்கய்யா வச்சுறோ
ரைட்டுங்க ம்
அ ஓகே அ